ஆ கேக்குதுங்ளா ஆ சேர் சேர் எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நா நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நா நல்லாருக்கேங்க சாப்டிங்ளா
ஆ நா சாப்ட்டுங்க நீங் சாப்டிங்ளா
ஆ நா சாப்டேங் இப்ப ஃரீதான நீங்க
என்னங்க
ஃப்ரீ தான நீங்க இப்ப
ஆமாங்
செரி செரி நீங்க எதோ நல்ல காலேஜ்ஜா பாத்து போடுங்க கண்டிப்பா உங்ளுக் கெடைக்கு நல்லா கவுர்மண்ட் காலேஜ்ஜா பாத்துப் போடுங்க அமோண்ட்ட வேஸ்ட் பண்றிங்க ப்ரைவேட் காலேஜ் போய்ட்டு
செரி ஓக்கேங்க அப்டியே நல்ல காலேஜா பாத்து போர்றங்க
போறாங்ளே அண் நறைய போர்செண்டேஜ் வச்சிருந்திங்ன்னா கண்டிப்பா கெடிக்கும்
சேரிங்க தேங்க்ஸுங்க
ஆ அப்றோங்க
அப்றோங்க அ இன்னிக்கி நெலவரோ என்னங்க
எங்கூர்ல நேத்து மழ பேஞ்சுது இன்னிக்கெல்லா எதுவுமே இல்ல இன்னிக் பௌர்ணமியாமா முருகனோட பிறந்த நாள்னு என்னமோ சொன்னாங்க
ஆமாங்க
நாளைக்கு பௌர்ணமி இன்னைக் பௌர்ணமியா என்னோட சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்க
ஆ இன்னைக்தா பௌர்ணமி
இன்னைக்தா பௌர்ணமியா நாளைக்குன்னு காலண்டர்ல போட்டு இருந்துச்சு அதனாலதா கேட்ட
எனக் தெரியிலீங்க
லிங்க செரி செரி
இன்னைக்கு அங்க வெயில் எல்லா என்ன நிலவரங்க வானிலை நிலவரங்க
முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸூ
சேரி சேரிங்க
கரண்ட் அடிக்கடி கட் ஆனா கரண்ட் அடிக்கடி கட் பண்ணி கட் பண்ணி விட்றாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரில ஆனா வந்து ஒரு நாளைக்கு ஒறுக்கா கட் பண்ணி கட் பண்ணி விட்றாங்க போன் பண்ணி கேட்டாலு வந்துட்டு அது இந்த ஒரு வாரத்துக்கு அப்டிதா இருக்கு கால வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுவ கால இல்ல கரண்ட வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுவ ஆ அப்டிங்கிற மாதிரி சொல்றாங் என்ன பிரச்சனனே தெரில வருது ஆரைக்கு தா வருது காலையில பத்து மணி பதினோரு மணிக் போச்சுனா
சேரிங்க
சேரிங்க இங்கயு அதே மாதிரிதாங்க ஒரு நாளைக்கு
அ மதிய கட் பண்ணிருவாங்க இல்லைனா நைட்டு ஒரு பத்து நிமிஷ கட் பண்ணி கட் பண்ணி‌ விடுவாங்கங்க எங்க ஊர் சைடுங்க
ஆமா அ இந்த வெயி இந்த கரண்டு தட்டுபாடு ரொம்ப பிரச்சனையா இருக்குது அது இந்த சம்மர் சீசன்லா சொல்லவே தேவையில்ல
ஆமாங்க எப்போமே அ பாத்தீங்னா மழைகாலம் மற்றும்
ம்
எல்லா அதிகமா கட் ஆவாதுங்க அ அதிகமா இந்த வெயில் காலத்துல தா அதிகமா கட் பண்ணிருவாங்க ஏனா அது வந்து நெறைய இப்போ வேலை இருக்குங்க வெயில் காலத்துல சூடு ரொம்ப ஹீட் ஓவர் ஆயிடுச்சுனா கட் பண்ணுவாங்க
அ அதேதா இந்த வீட்ல எல்லா இந்த யூ பி எஸு அதுக்கப்றோ வந்துட்டு ஏ சி இதலா அதிகமா ஓட்டுவாங்க இப்ப அதிகமா ஓட்ட போது பக்கத்துல இருக்கற அந்த ட்ரான்ஸ்பார்மர் வந்து ரொம்ப சூடாரு சூடாகு நீங்க சொன்ன மாரி சூடாகு
ஆமாங்க
அத வந்து ரெடி பண்ணுவாங்க அத வந்து பராமரிப்பாங்க அப்ப வந்துட்டு வா பராமரிக்க போது நம்மளுக்கு வந்து கரண்டு போகு கண்டிப்பாங்க அடிக்கடி மின்னணு தட்டு பண்ணி விடுவாங்க இல்லனா என்ன பிரச்சனைன்னா ஓவர் ஹீட் ஆனாவே நெறைய பக்கோ கரண்ட் வந்து ஃப்ளோ கரெக்டா இருக்காது அத எப்பவுமே கட் பண்ணுவாங்க
கட் பண்ணி அத கரெக்டா ஃப்ளோ பண்ணி அந்த சூடு எப்போ கம்மி ஆவுதோ வந்தப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஃப்ளோ கரெக்டா வருங்க ஏன்னா வெயிலுக்கு வெயில் வெளிச்சம் அதிகமா ஹீட் ஆச்சுன்னா அதுவுமு டிரான்ஸ் ஃபார்மர்ல உள்ள வந்து நெறைய ஆயில் உள்ள ஊத்திருப்பாங்க அது ரொம்ப ஹீட் கொதிக்க ஆரம்பி
கொதிக்க ஆரம்பிச்சுன்னா அதனால அ ஹீட்டு கொறஞ்சதுக்கு அப்புறந்தா இது பண்ணிவுடுவாங்க ம் செரி செரி கரண்ட் ப்ளோங்க ம் செரி இதுங் கரண்ட் இப்போ ஆஃப் பண்றாங்களா அது வந்து தானாவே ஆஃப் ஆயிருமா டைமிங் மாறி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்ல வந்துட்டு ஆமாங்க அது ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அ இ பி ஆபீஸ்ல அத ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருப்பாங்க ஓ இப்ப மழையெல்லா பெய்யுதுன்னா அவுங்க அந்த சா அந்த ஆபீஸ்ல வந்துட்டு இந்த இந்த ஏரியாவுல இந்த இடத்துக்கு வந்து லைன் வந்து போகணு அப்டிங்கிற மாறி வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்களா அந்த மாறிங்ளா அ அது மாறிதாங்க டிரான்ஸ்ஃபார்மர்லயே அவிங்க
அ மின்னணுல வேலை செய்ற ஆட்கள் வந்து அத கட் பண்ணிட்டு கரெக்டா எல்லா லைனுமே ஃப்ளோல கரெக்ட்டா இருக்கா இல்ல ஏதோ மரத்து கிளைகள்ல கீது உழுந்துருக்கா இல்ல தென்னை மட்டை வேற ஏதாவது ஃப்ராப்ளம் இருக்கான்னு பாத்து அத அத சால்வ் பண்ணி அதுக்கப்புறோ கரண்ட் ஆன் பண்ணுவாங்க
ஓ சேரி சேரி எனக்கும் அதே சந்தேகந்தா அதனாலதா நானும் கேட்டே செரிங்க எல்லா வீட்டுக்கும் கரெக்டா கரண்ட் போகுதானு ஒருக்கா செக் பண்ணி அவிங்க எல்லா லைனுமு எங்கெங்க டிரான்ஸ்பார்மர் கம்போ இருக் கோ அங்க எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் இருந்து எல்லா செக் பண்ணி அதுக்கப்புறோ ஆன் பண்ணுவாங்க கரெக்டா இருக்கான்னு மழை காலத்துலயே அதே மாறிதா செக் பண்ணுவாங்க ஏன்னா அப்ப காத்தடிக்கும் மழை பெஞ்சு ஏதாச்சு கிளைகள் கீது உழுந்துயிருக்கான்னு செக் பண்ணி அது மாறி பண்ணுவாங்க அதுக்கப்புறோ வெயில் காலத்துலயு இத விட இன்னும் கொஞ்சோ ஹீட் க்கு ஏதோ ஒரு பக்கம் ஏதாச்சு ரொம்ப வெடிச்சிருக்கா என்ன லைன் எல்லா கரெக்ட்டா இருக்கா கம்பி கீது கட்டாயி இருக்கான்னு பாத்து அதெல்லா கொஞ்சோ வேலை செஞ்சுதா மின்னணுல வேலை செய்ற ஆட்கள் அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவாங்க இப்பல்லா ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வன்ட்டாங்க தான
ச ஆமாங்க இப்ப எல்லா கொஞ்சோ அட்வான்ஸ் ஆயிருச்சுங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் மீட்டர் மாறி வந்துருச் சுங்க இப்ப நம்ப அத வந்து நம்ப வீட்லயே நம்ப செட் பண்ணிக்கலாங்க நம்ப கரண்ட் மீட்டரு பக்கத்தாலயே அத செட் பண்ணிட்டா நம்ம ஏதாச்சு கரண்ட் சின்ன ஏதா ஸ்பார்க் கீது நம்ப கைல பிடிக்கிற மாறி இருந்தா அது வந்து தானே ட்ரிப் பாயி ஆஃப் ஆயிருங்க கரண்ட் கனெக்ஷன் கட் ஆயிருங்க
கட்டாயிருங்க ஓ சரி சரி அதுவும் சரி எனக்கும் தெரியில அதனாலதா நானும் கேட்டே இப்ப வந்துட்டு சரி சரி லைன் மேன் வந்துட்டு சில ஒர்க் கெல்லா வந்துட்டு பண்ண மாட்டாங்களாமா காலைல அப்பிடித்தா பக்கத்துல வந்துட்டு கரண்ட் வந்து கம்பி வந்து மேல தீ பிடிச்சு கீழ வந்து உழுந்துருச்சு நேத்து மழ பேஞ்சாகாட்டின் சொன்னாங்க அது வந் து லைன்மேன் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆஃபிஸ்ல இருந்து தான் வருவாங்க அப்டிங்கற மாரி சொன்னாங்க
சரி சரிங்க
அதனாலதான நா ஒரு டவுட்டுக்கு கேட்டே
செரிங்க
செரிங்க
உம் இப்ப அங்கல்லாம் இப்ப இப்ப என்ன நெலவரம்னா பெட்ரோல் வந்து ரேட்டு டீசல் பெ
வந்து டீசல் பெட்ரோல் ரேட் ரொம்ப ஏறிப்போச்சுங்க பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் வந்து நூத்தி எட்டு ரூவா ஆயிருச்சுங்க டீசல் வந்து நூறு ரூவா ஆயி ச்சுங்க
அதே மார்
அதே மாரி கேஸ் வெலையும் ஏறி போச்சுங்க எல்லாமே அந்த ஈரான் போர் சண்டனால தான் ஈரான் அமெரிக்கா போர் சண்டனால தான் அவுங்க ம ட்டு ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா இந் நேரம் நமக்கு இந்த பிரச்சனையே வந்து இருக்காது அவுங்க நல்ல சண்ட போட்டுட்டு இருக்கிறங்காட்டி தா இங்க வந்து நம்ளுக்கு வந்து எல்லாமே இருந்துட்டு தட்டுப்பாடா இருக்குது
ஆமாங்க கண்டிப்பா
ஆ அங்க அவுங்க ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா வந்து அங்க இருந்து கரெக்ட்டா கப்பல் மூழியம அம்ச்சுவுட்ருப்பாங்க
கண்டிப்பா அது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் கரெக்ட்டா இருந்துட்டு இருந்தா நம்ம அந்த விலை நிலவரமும் கரெக்ட்டா இருந்து இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வெலயேறி போச்சுங்க இந்த பெட்ரோலியம் ப்ரா டக்ஸ் ஃபுல்லாவே வெல ஏறி போச்சுங்க
போச்சுங்க ஏன்னா கச்சா எண்ணெயில் இருந்துதான் எல்லாமே பிரிச்சி எடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபஸ்ட் ப்ரஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ம் திருநெல்வேலியில நெய்வேலியிலதான பிரிச்சு எடுக்றாங்க அத வச்சு என்ன பண்ணுவாங்க நிலக்கரி வச்சு
நெலக்கரி வ ச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நெறைய ஸ்டேஜஸ்ஸா அத பிரிச்சு எடுப்பாங்கங்க நெறைய பா கங்களா மொல்ல ஃபஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து கேஸ்லின் ஆயில்ன்னு சொல்லி ரொம்ப தரமான பிராவ ஆயிலா அது வந்து
அது வந்து இதுக்கு விமானத்துக்கு பயன்படுத்துவாங்க அதுல இருந்து வர கழிவுகள வந்து பாத்தீங்கன்னா பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து வரத பாத்தீங்கன்னா டீசல் அதுக்கு கீழ அத இன்னு பியூர்பை பண்ணா அது வந்து பெட்ரோல் அதுல இருந்து எண்ணெ கட் கச்சடா வாரத வந்து அ சீமண்ணெய் அப்போ நமக்கு ஃபுல்லா அப்போ அவுங்ளே வந்துட்டு நிலக்கரி வந்து நம்மள வந்து எடுக்குறாங்க கச்சா எண்ணெய் தயாரிக்கிறாங்கன் சொல்றீங்க அப்புற யா அங்க போய் கடன் வாங்குறாங்கன்னு நா கேக்குறே அது வந்து பத்தாதுங்க நம்ப ஏரியாவ்ல இருக்க க்குறது நம சரவுண்டிங்கு அவிங்க நம்ம ஏரியாவ இருக்கிறது வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவிங்க நம்ம வீட்டு ஆ ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்டிங் ஆமா ரெண்டு கரெக்டா இருந்தாதா நம்ம வந்து பொருளா பொருளாதாரத்த வந்து நம்பி குள்ள கொண்டு போக முடியுங்க வர்க் இந்த தமிழ்ல எமோஷனல் தா
நம்பளுக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட் டா யூஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தாதா நாம வந்து வெளி வெளி கண்ட்ரிஸ்டி நம்ம கொஞ்ச கம்யூனிகேஷன் பண்ணி கொஞ்ச ஈக்குவலா
ஞ்ச இக்குவலா கொண்டு போக முடியுங்க ஓ சரி சரி அதனாலதா நானு கேட்ட சோ இங்கயே இருக்குல்ல அப்டியே அவங்க போய் அவங்க வந்து எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படணு அப்படிங்கிற மாரி நெனைச்ச
ஏங்க வெளியில இருந்து நம்ம இறக்குமதி பண்ணா நம்மளுக்கு கொஞ்ச விலை நிறவரம் எல்லா கொஞ்ச ஈக்குலா இருக்குங் கரெக்டா இருக்கு கம்மியாவு இருக்குங்க நமளோட ப்ராடக்ட்ஸ்ச யூஸ் பண்றதுக்கு அதிகமா மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனிஸு கம்மியா இருக்குங்க அதிகமா இல்லைங்க
ஓ அப்ப பாத்தீங்கன்னா அதுல நெறையாவே கொஞ்ச வேலை வாய்ப்பு மக்களுக்கு வேலை வாய்ப் இப்ப ஒரு தர போவோ இருப்பாங்கன்னு சொல்றீங்க ஆக்சுவலா இந்த நிலக்கரி எல்லாத்துக்கு வந்து டென்ரு எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து வேல செய்வாங்க பர்மனன்டா கவர்மெண்ட் வந்து யாருமே அப்ரூவல் பண்ணாதுங்கறிங்க
ஆமாங்க
ஓ சரி சரி இப்ப எல்லா ஒர்க்குமே அந்த மாரிதான இப்ப இப்ப கோயில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கய என்னது டெண்டர் ஒர்க்கு தானே அதுல பொருங்கதா அடி
எல்லாமே அப்டித்தாங்க
ஆ அதுதா அதுதா நீங்க
ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ம் பதி
பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல என்ன சாப்பாடுங்க ஏன்னா கோயில வாங்கிட்டு வந்து சாப்ட்டேங்க பௌர்ணமிக்காண்டி கோயில சாப்பாடு போட்டாங்க
சரி சரிங்க நல்லதுங்க
ஆ உங்க ஊர்லங்க
எங்க ஊர்ல இன்னைக்கு நா கோவிலுக்கு போலங்க வீட்ல எல்லா போயிட்டாங்க நா வீட்டுல தோசட்டு
தோச சுட்டு சாப்பட்டங்க
ஆ நானே சுட்றுவங்க
டீ காபி அதுக்கப்பற தோச இது மட்டு பண்ணிக்குங்க பரவால பையனா இப்டி இருக்கணுங்க
ஆமாங்க
விட்ல இருக்கிறீன தட்டு கூட கழுவி வக்க மாட்டாக சரி சரிங்க
சரிங்க
சரிங்க ஆ சரிங்க சரி பாக்லாங்க அ சரி ஓகேங்க பாய்ங்க நன்றிங்க